ஹலோ
டே கேட்குதா
ம் கேக்குதுறா என்னடா பண்ற
சார் நா வந்து சயின்ஸ் பத்தி படிச்சிட்ருக்க டா
என்ன படிக்கிற அதுல
செரி வந்து அ இப்ப வந்து வாட்டரோட டென்சிட்டி வந்து ஆயிலோட அதிகோ தான
ஆமா
அதாவது ஆயில் வந்து வாட்ரு மேல ஃப்ளோட் பண்ணு ஃப்ளோட் அகு பண்ணு மேதே நீ வந்து கல்ல ஒரு தண்ணில வந்து கல்ல போட்டினா உள்ளுகுல போவு புரியுதா வாட்டர் வந்து லிக்விட் ஸ்டேட்டு ஸ்டோன் வந் து சால்ட் ஸ்டேட்டு இப்ப வந்து நீ ஏதோ யோசிச்சிருக்கியா ஏ ஐஸ் கட்டி மட்டு மெதக்குதுன்ட்டு
எ
ஏனா ஆ
டென்சிட்டி
டென்சிட்டி கம்மி ஆ ச ஐஸோட டென்சிட்டி வந்து லிக்விட் வாட்டர் டென்சிட்டி விட கம்மி அதா ரீசன் எக்ஸாம்பிள் ஆ நீ வா லிக்விட் வாட்டர்ல வந் து பார்ட்டிகல்ஸ் வந்து ஈக்குலா ஸ்கேட்டரா இருக்கு பிரிஞ்சிருக்கு பட் சாலிட் ஐஸ்ல வந்து அவுட்டர்ல மட்டுதா ஸ்கேட்டரா இருக்கு உள்ளுக்குள்ள அதிகமா இருக்க ரொம்ப மினிமலா இருக்கு அதாவது உள்ளுக்குள்ள வெ ரொம்பவே லோடு டென்சிட்டியா இருக்கு அவுட்ர்ல மட்டு ஹாடா இருக்கு உள்ளுக்குள்ள சாஃப்ட் இருக்கு அதா மீ சொல்ல வர்றது சோ அதனால அ சாலிட் ஐஸ் வந்து லிக்விட் வாட்டர விட டென்சிட்டி கம்மி ஸோ வந்து அது வந்து
ம் ஓகே
ம் அவ்ளோதா
வேற என்ன
இப்ப வந்து உனக்கு தெரியு நம்ம இஃப்ப எ ஏ ஆரோ பிளான யாரு கண்டுபுடிச்சா சொல்லு
என்னட இஸ்க் ரெஸ்பாண்டிங்னு வருது காரியா
புரியில
அய்யோ
ஹே ஹா ஆரோ பிளேன்னு யாரா கண்டுபுடிச்சா சொல்றா
ஆரோப்ளைன் தெர்லயே
டே தெர்லயா சின்ன கொழந்தைய கேட்டா கூட சொல்லு ரைட் பிரதர்ஸ்
அ ஆ ரைட்
ஓகேவா அவுங்க வந்து எத வச்சி முன்ன எத பேசிக் எத வச்சு கண்டுபுடிச்சாங்க ஆரோ டைனமிஸ் வெ எ ஆரோ டைனமிக்ஸ் பேசிக்ஸ் அதாவது பறவைகள் கிட் ட இருந்த ஒரு தனித்துவமான ஒரு ஃபீச்சர் ஆரோ டைனமிக்ஸ் ஆரோடைனமிக்ஸ் பொறுத்தவரைக்கு நாலுருக்கு ஒன்னு வந்து வெய்ட்டு வெய்ட்டு எடை கம்மியாருக்கணு அப்பறோ வந்து ஃபியஸ் ஈடஸ்க்கு அதாவது திரெஸ்ட்டு மூமன்ட்டு ஓகே வா ஹலோ டே கேக்குதா கேட்கிறதா மகனே ஹலோ
ஆ
டே என்னடா கேக்கவே மாட்டேங்கிது வாய்சு இப்பதா கேக்குது ஆ
சொல்லு சொல்லு சொல்
அதான்டா ஆரோ டைனாமிக்ஸ் பொருத்தவரைக்கு நாலுடா ஒண்ணு வெயிட்டு வெய்ட் ட்டு குறைவாக இருக்க வேண்டும் ட்ரஸ்ட்டு மூமண்ட் அதாவது ஸ்பீடு செரியா நீ வெயிட்டு கம்மி பிளஸ் ஒரு ஆங்கில் ஆஃப் இன்குல இங்கு ஆங்கில் ஆஃப் இன்குலேஷன் மெத்தர்ட் ட்ரஸ்ட்டு குடுத்து நீ மூ மூமன்ட் பண்ணீனா அது லிஃப்ட்டாகு அப்பறோ பின்னோட ஒரு ஃபோர்ஸ் போவு அவ்ளோதா அதாவது நீ ஆ ஒரு ஆரோபிளேன் பறக்குதுன்னா கீழே வந்து ஹை ப்ரஷர் ஏர்ருக்கு அதுதா அ அ அது லிஃப் பண்ணு மேல வந்து லோ ப்ரஷர் செரியா ஹைவ் ஐ கீழே ஹை பிரஷர் இருக்கறனால தா பறக்குது
ஆ
அவ்ளோ தா மேட்டர் ஏரோ டைனமிக்ஸ்ல நீ பட்டமே உ உட்றன்னு வெச்சுக்கவே பட்டத்தோட கீழ் பாகோ அத் ஐ மீன் கீழ் சைட்ல வந்து ஹை ப்ரெஷர் இருக்கு அதனால அது பறக்காது அது இழுத்துட்டு போகு மேல சிம்பிள் லாஜிக் தான்டா ஒரு பலூன்ல வந்து அ ரொம்ப யா டீப் வாட்டர்ல போ போனா பளூன் வெடிக்குல்ல ப்ரஷர் டிஃப்ரன்ஸ்னால ஹலோ ஏய் இருக்கியா இல்லையடா
கேக்குதா
டேய் கேட்கவே மாட்டேங் இப்பதான்டா கேக்குது
ஓ வேற ஆப்குள்ள போனா கேட்க மாட்டேங்கிது போலருக்கு சூப்பர்றா
கேட்க மாட்டியா கவனிடா
ஓகே ஓகே நா வந்து என்னோட சேட்டாப்ப பாத்துட்டுருந்தே எப்பிடி இருக்குன்னு
ம்ஹும் நீ வேற ஏண்டா பண்ணதடா டேய் கம்முணுயிருடா அப்புறோ வந்து அப்புறோ இந்த உனக்கு அந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அத பத்தி என்ன தெரியு
கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னா ஆ ஒரு ஒரு ஐயோத என்னது ஒரு கியூப் ஐயோ கியூபா ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஸ்பேஸ்குள்ளேயே அந்த சன் சன்றை ஐயோ அந்த சன்னய் என்னடா சொல்றது அதுக்கு
ஒண்ணுல்ல சன் ரேஸெல்லா வருதுல்ல அத வந்து பூமி மேல பட் து ரெஃப்ரேக்ட் ஆவு மறுபடி அது ஸ்பேசுக்கு போவ ட்ரை பண்ணு
ஆமா
பட் நாம் நம்ம அந்த ஏ இந்த எமிஷன்ஸ் ஆஃபு கிரீனவுஸ் கேசஸ் லைக்கு சல்ஃபர் நைட்ரேட் கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு இந்த மாரி கேசஸ் வந்து அத மறுபடியு அதுக் ந அது அட்மாஸ்பியர்ல மிக்ஸ் ஆயிருக்றனால அந்த சன்லைட்டு பூமிலந்து பவுன்ஸ் ஆர லைட் பேய்ட்டு மறுபடியு ஆ ரெஃப்லெக்ட் பண்ணி மறுடி பூமிக்கு அனுப்புது சோ வந்து பூமி வந்து எக்ஸ்ட்ரா ஹிட் ஆகுது அவ்ளதா இதே வந்து மார்சு ஏன் கூலா இருக்கு
மார்ஸ்ல வந்து இது இல்ல இந்த கிரீன் அந்த குளோபல் வார்மிங்கே இல்ல ஏனா அந்த அங்க அது மாரி இந்த இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் எல்லா அங்க இல்ல அதனால கூலா இருக்கு அந்த சன் ர அந்த சன்லைட் வந்து ரெஃப்லைட் ஆயி மறுடியு ஸ்பேஸ்க்கு வந்துருது சோ கூலா இருக்குது அவ்ள தா
ஓ
அது இன்னொரு ஃபேக்ட்ருக்கு ஃபேக்ட் இல்ல ஒரு ட்ரூத் தா ம் ஆ சன்னு கிட்ட எந்த பிளானட் ரொம்ப பக்கத்துல இருக்கு
சன்னுக்கு பக்கத்துல இது மெர்குரி
மெர்குரி அதுக்கப்றோ
வீனஸ்
வி இந்த ரெண்டு பிளானட்ல எது ரொம்ப ஹாட்டஸ்ட்டா இருக்கு
வீனஸ் தா ஹாட்டஸ்டு
சொல்லு
ஏன்னா அங்க வந்து அந்த ஹைட்ரோஜனு ஹீலியமு
இல்ல இல்ல அதுக்கு அதுக்கு இந்த க்ரீன் அவுஸ் ஆஃப் எஃபெக்ட் தா கார்ணோ மெர்குரில கேசே இல்ல சோ வந்து அது வந்து பகலா இருக்கும்போது சூடாருக்கு ப ஐ மீன் ஒரு சைடு சூடாருக்கு ஒரு சைடு ஆ நை டே நைட் மாரி தாண்டா டே அப்ப சூடாருக்கு கு நைட் அப்போ வா ஜில்லுன்ருக்கு அந்த கான்செப்ட்டு பட் வீனஸ்ல வந்து அவுட்ருல செரியான கேஸ் இருக்கு ஏர்த்த விட நியர்லி ஃபோர் ஹண்ட்ரட் மடங்கு அதிகமாருக்கு
ஓஹோ
அதனால அது ரொம்ப டிராப் பண்ணு சன்லைட்டோட ஹீட்ட ரொம்ப ட்ராப் பண்றனால அது வந்து ரொம்ப ஹாட்டஸ்ட்ன் சொல்றோ இதுக்கு காரணோ கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் தா
ஆ
அவ்ளதா ம்
வேற இன்னு எவ்ளோ மரோ நட்ருக்க
நானா டா நானே நட்ருக்கேன்டா
ஏப்பா
அப்பறோ இந்த டிட் லிஃப் தூக்கும்போதெல்லா ஹை வெயிட் குடுத்து உசுர குடுத் தூக்குறவங்களுக்குலா கண்ணு தெரியாம போகு அதுலா உண்ம யாடா
கண்ணுலா தெரியாம போகாது
ஐ மீன் கண் ஃபுல்லா பெர்மனென்ட்டா இல்ல டெம்ரரியா அந்த நேரத்துக்கு பிளைட்னஸ்
ஏ ஆமாடா அது எல் ஏ அது என் நம்ப எப்டின்னா அது ஒரு மாரி ஓவரா வெயிட் இக்கனால ஸ்ட்ரகுல் ஆகுறனால ஒரு மாரிருக்கு பாடி ஸ்ட்ரகல் ஆகு
ம் ஆமா ஆமா
புதுசா பண்ணா அப்டி இருக்கு இல்லன்னா ரொம்ப ஓவரா வெயிட் லிஃப்ட் பண்ணா
இல்ல இந்த பேர் கரட்டா தெர்ல ஒரு வோல்ட் ரெக்கார்ட்ல ஐ அரட்டன் ஃபைவ் அண்டர் கேஜி ஒருத்தர் தூக்குனாரு ல அவரு பேர் மறந்துட்ட டா கரட்டா
டே அதெல்லா டேட் லிஃப்ட் பண்ணி மயக்க போட்டு விழுகறவங்கள இருக்காங்கடா
அஹ் நீ எவ்ளோ தூக்கிகிட்ட லிஃப்ட்ல
டேட்ல ஃபுல்லா இது வரைக்கு பண்ணதே இல்ல ஒரு டைம் பண்ணிருக்க ஆனா அவ்ளோல்லா இல்ல வெயிட்டு
உஹும் செரி ஓகே ஓகே அப்றோ எப்டி இத ஆமா ஆமா அது வந்து பேக் அப்பதா போடுவாங்க அந்த லிஃப்ட்டு
உம் ஆமா
உம் அப்பறோ ஃபிசிக்ஸ்ல உனக்கு டாப்லர் எஃபெக்ட் பத்தி தெரியுமா
தெரியாதே
அதாவது ஆம்புலன்ஸ்ல சத்தோ போட்டே போகுதா நீ ஒரு நீ ஃபிக்ஸ்ட் பாயிண்ட்ல இருக்க ஆ துரத்துல இருக்கு போது சவுண்ட் கம்மியா கேட்கு பக்கத்துல போபோது சவுண்ட் அதிகமா கேக்கும்ல அந்த டிஃப்ரென்ஸ் இன் சவுண்ட் தா டாப்லர் எஃபெக்ட்னு சொல்றோ அவ்ளோதா நீ வந்து அந்த டென்த் புக்லே இருக்கு நைன்த் டென்த் புக்ல
ஆஹ்
அவ்ளோதா ஆஹ் அப்பறோ நீயு அந்த ஹரிகார்த்தி கவினலா எக்ஸ்பீரீமன்ட் பண்ணீங்களே பேட்டிக் எலக்ட்ரிசிட்டி அந்த தலல ஷால் தேச்சு தொட்டா அடிக்கு
ஆஹ்
அது என்னா நடக்குது சும்மா சொல்லு
அது வந்து என்னன்னா தேக்க தேக்க இது அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து அப்டே ஃபாம் ஆகுது அந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டினால எ முடில்லா அப்டே மேல பறந்து வன்ருந்துச்சு
உம் ஒரு பக்கோ ஃபுல்லா ப்ளஸ்சா இருக்கு ஒரு பக்கோ மைனஸா இருக்கு அந்த மைனஸ் வந்து எப்டி தப்பிக்க தெரியாம நீ எரவ் தொட்டா அந்த மூலமா
ஆஹ் அந்த ஷாக்கா தொட்டா அப்டியே ஷாக் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது
அப்பறோ வந்து வே
அது இன்னு ரொம்ப நேரோ பண்ணிருந்தா எ முடில்லா மேல நின்று இருந்துருக்கு
உஹும் இப்ப வந்து ஹெட்ஃபோன்ஸ்ல வந்து எப்டி நாய்ஸ் கேன்சலேஷன் ஆகுது தெரியுமா
உஹும் தெர்ல
அஹ் எவ்ரி சவுண்ட் ஹாஸ்ஸ ஆம்ப்பிலிடியுட் சரியா ஹெட்போன்ஸ்ல ஆப்ஷன் இருக்கு அது வந்து நாய்ஸ் ரெட்யூஸ் பண்ணா ஆப்போசிட்டா ஒரு சவுண்ட்டு கிரியேட் பண்ணு அது வந்து அது எப்டி சொல்றது மைனஸ் பிளஸ் இடிச்ச பிளஸ் ஜீரோ ஆயிடும்ல அது மாரி அது கேன்சல் ஆயிரு ஆப்போசிட்டா சவுண்ட் க்ரேஸ் கிரியேட் பண்றா உம் சரி ஓகே நாய்ஸ் கேன்சரேஷன் ஹெட்ஃபோன்ஸ் ஆஹ்
எ சேரி எனக்கு ஒரு வேல இருக்கு நா அப்றோ கூப்பட்ற
ஏ ஓகே டா பாய் டா
உம் பாய் பாய் பாய்